ஆ சொல்லுங்க
ம்
படிப்பு சம்பந்தப்பட்டது பேஸ்லாமா
ம்
என்ன படிச்சு
ம் நீங்க என்ன படிக்கிறீங்க
நா வந்து பி காம் சி ஏ படிக்கிற
இ ம்
ஹலோ
எத்தன உங்களுக்கு
ஹலோ
எந்த யேரு நீ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ சொல்லுங்க
எந்த இயர் நீங்க
ஃபைனல் இயர் முடிஷ்ட்ட
ஒர்க்கா
நீ என்ன படிக்கிற
நா ப்ளஸ் டூ ப்ப
அ ப்ளஸ் டூல என்ன எந்த குரூப்
ம் பயோ மேக்ஸு
ம் ம் அது பயோமேக்ஸ்னா என்ன சொல்லி தராங்க
பயோமேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அ பிசிக்ஸ் கெம்ஸ்
பண்ணிட்டு பேசு
கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி ஜி லாங்குவேஜூ
ஆ
இதா சொல்லி தராங்க
நல்லா படிப்பியா நீனு
ஃபை செவன்ட்டி ஃபைவ் எடுத்த
ஆ
பாத்தினா ஃபை செவன்ட்டி ஃபை எடுத்த ம் ஹு எப்டி எப்ப
ஆ ஒர்க் போலானு அதுக்குதா அந்தெடி இருக்யா
ம்
மீட்டிங் ல கரெக்டா பேச சொல்லு
புரில
வீட்டிலேவா இல்லாட்டி அவ அவுட் ஆஃப் ஸ்டேஷனான் கேட்ட
ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா ம் ஹா இன்னிக் லீவா ஸ்கூலு
ஆமா ஆப்சண்டு லீவுதா சொன்னாத்தா செய்றாங்க
அதுனால்தா
அம்மா வரு
உங்க ஸ்கூல் டைமிங்லா என்ன
ம் மார்னிங் நயன் டூ
நா வேனா
மார்னிங் நயன் டூ ஈவ்னிங் சிக்ஸு
ஓகே ஓகே சிக் சேர் இது சொல்றக்கா வீட்டுக் வருவீங்களா ஆ
ஆமா
நீங்க டிராவல்லா பண்ணீங்களா லீவ்ல ஆ யி ஐ வி ட்ரிப் மாரி நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல
உம் நல்லதா போச்சு செகண்ட் இயர் நா வந்து கொடைக்கானல் போனோ
ம்
ஆ இல்ல ஃபஸ்ட் இயர்ல கொடைக்கானால் போனோ செகண்ட் இயர்ல எங்கயு போகல
எ
ஆஹ் போகல இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்வளவா அ தேர்ட் இயர்ல வந்து மஹேஷ் டூர் போனோ பேங்க்ளூர் போனோ
நல்லாதா இருந்துச்சு டூரு போனப்ப மட்டு நல்லா இருக்கு
ம் நீங்க ஸ்டடீஸ்ல
நீங்க எங்காயாவது டூர் போயிருகீங்களா
ஆஹ் நா நெறைய எடத்துக்கு போவ அஹ் லாஸ் டிப்கு நாகப்பட்டினம் போனே
ஓ அட்டூரா
சின்ன பசங்களுக்கு அது டூர்தா
ஒரு சத்தமா பேசலா ஒண்ணு கேக்கல
இல்ல எங்கள மாரி சின்ன பசங்களுக்கு அதுனா டூர் தா
ஓகே ஓகே அது மட்டு தா போனியா லிவ் லீவுல வேர எங்கயு போலயா டூர்
கபல் ஆஃப் பிளேஸ் போனோ
அஹ்
கபல் ஆஃப் டேஸ்ஸு சென்னை போனோ
ஓ அது எப்டி இருந்தது சார்
ம்
ஹலோ
அவளோ எதுவு இல்ல போரிங் தா
ஆவ வே விட்டு விட்டு பேசாத
ம்
இப்ப எல்லாமே போறீங்க்ன்னா இப்ப எதுவே டூர் நல்லாவே போலயா
இல்ல அது பெரியப்பா டெஸ்டுப்போனனால ப
அ ஸ்டேடிஸ்ல தா
இல்ல
அப்டினா நல்லா படிப்பீங்கல்லா இல்லாட்டி சும்மாறா
வரதா சொன்னாருங்க
ஆஹ்
படிக்கவச்சால் படிப்போ வெளையாடவிட்டா விளாடுவோ
ஓ
உம்
எதோ ஒங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்டஸ்லா இருக்காங்களா
புக் இருக்காங்க ஆஹ் இருக்காங்க நெறைய பேரு உங்களுக்கு கேக்குதா இல்லயா
ஏ ஓழுங்கா உக்காந்து பேசு சத்தமா பேசணு
ஆஹ் நீ மொட்ட மாடிலருந்து கத்துனாதா
எத்தன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
உம் ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ்
ஹலோ
ஒரு ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
ஃபிஃப்டி
உம்
ஓகே எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா
உம் ஃபிரெண்ஷிப்பு ஆனா க்ளோஸ்
எல்லார்ட்டயு நல்லா பேசுவீங்ளா உம்
உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்ளா
இருக்காங்க ஆனா ஃபிஃப்டிலா இல்ல அஞ்சு பேர் இருக்காங்க கொஞ்ச பேருட்ட நல்லா பேசுவா எல்லார்ட்டலா பேச மாட்டா
உம் உம் உம்
அப்பறோ
உம்
ஆல்ரெடி வெள்ல போலயா
உம் இல்ல
ஏ போல
உம் ஃபினி த்ரீ லெசன் முடிச்சிருக்கே
ஆஹ் கால்லிருந்து கிப்போ சொன்னதுதா வந்துருக்கீங்ளா
வேல முடிச்சு வீட்ல கொஞ்ச வேல
ஆஹ் இன்னா வேலத் தெரியு வீட்ல
ஆஹ்
அடுத்த திருப்பு பேசலால
ஹலோ
இல்ல அது கொஞ்ச பேசுனம்னா
ஓகே அப்பறம் என்ன சாப்ட்டீங்க மதியானோ
உம் ஆ மதியானோ பிரியாணியும் பிரியாணி
ஓகே
உம்
உம் அப்பறம்
ஆ நீயா அப்றோ
அவன் வந்து அத்தா
ம்
அப்றோ வீட்ல யாரு சமைச்சா புரியல
பதுமாவு நானுந்தா சமைப்போம்
நீங்க சமப்பீங்கள
ஆ
எங்கவேன
ஹுலோ ஹலோ ஹலோ
நீ என்ன
அ கேக்குதா உம் நா மெசு நெறைய சமைப்பே
எதுல ஸ்பெஷலா இருக்கீங்க
இதுல
எதுலா ஸ்பெஷல்லா இருப்பீங்க சமைக்கிறதுல
உம் பன்னீர் பட்டர் மசாலா நானு அந்த மாறி
ஆ பன்னி மட்டர் மசாலா எப்டி செய்யுதுன்னு சொல்றீங்களா
செய்வே ஃவர்க்குக்கு உம் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஏ கேக்குதா
பன்னீர் பட்டர் மசாலா எப்டி இரு செய்றதுன்னு சொல்றீங்களா
மறந்து போச்சு இன்னு நா செய்வே
புரில
நானு இப்ப கொஞ்சோ மறந்து போச்சு டெசர்ட் நெறையா செய்வே
டெசர்ட்ஸா
ஆஹ் யா
ஆஹ் என்ன டெசட்ஸ் செய்வீங்க
ஆஹ்
கேக் மாரி ஐட்டம்ஸ் தா
ஆ ஓகே அது எப்டி கேக்கு
வீட் வீட்டு்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சே பேசலா
அதா என்ன செய்வீங்க வீட்ல இருக்க இன்ங்கிரீடியன்ஸ் வெச்சு என்னென்ன கேக்கலா செஞ்சிருக்கீங்க
மொஸ்லி சாக்லேட் கேக்தா
ஆ
மோஸ்ட்லி சாக்லேட் கேக்தா
ஓகே எத வச்சு ஸ் பண்ணி ங்க
ஆஹ் மில்க் சாக்லேட் அண்டு அந்த ஈனோ பவுடர் ல்ல அதது பக்லா அரச்சிட்டு அத பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஈனோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலா ஈனோ வந்து நல்லா புஸ்ஸுன்னு வர மாரி வர இருக்கலா
ஆஹ் ஓகே ஓகே சரிங்க அம்மா கூப்பிட்றாங்க நா வக்கிறே
இன்னு ஓவன் சொல்லிக்கே வேவட்டு
ஓகே உம்
மீன போட்டு ஓவன் இச்சுன்னா ஓவன்ல வச்சுக்கலா இல்லனா நார்மலா இப்ப குக் க்கர்ல வைக்கலா ம் அது அப்ற எடுத்துட்டு கொஞ்ச நேரோ நார்ம்லா ட்ரையா ஆர வச்சுட்டு வெக்தி எடுத்து வச்சிட்டு அப் நா தா சாக்லேட்டு மெல்ட் பண்ணி ஊத்திக்குலா இதுக்கு இஷ்டோனா அதாது நல்ல டாப்பிங்ஸ் நம்ம வச்சுக்குலா
நோக்கே
ம்
ஓகே எங்க அம்மா கூப்புற்றாங்க
உம் செரி ஓகே ஆஹ் ம் பாய்